கேக்க
ஆ இப்ப கேக்குது
ஆ என்ன சொல்லிட்டு இருந்தோ மறந்து போச்சு
இல்ல நம்ம ஸ்கூல் பத்தி பேசிட்டுந்தோ கொஞ்சோ அப்டியே
ஆ ஆம்மா இனியே ஸ்கூலுக்கு போக முடியாது அப்டி
ஆம்மா இனி நெனச்சாலுமே அ போக முடியா ஆனா ஃப்ரெண்ட்ஸ்லா கண்டிப்பா மீட் பண்ணலா முடுஞ்சா மீட் பண்ணி பேசிட்டு கொஞ்சோ நேரோ அவுங்க கூட டைம் ஸ்பெண் பண்ணிட்டு அவுங்களோட லைஃப் ல என்ன நடக்குதுன் கேட்டுட்டு நம்ம லைஃப்ல என்ன நடக்குதுன்றது ஷேர் பண்ணிட்டு எப்டி சொல்றது சேட்ட அரட்ட அடுச்சது பசங்கள ஆ சயிட் அடுச்சது அது இதுன் நம்ம கொஞ்ச நேர என்ஜாய் பண்ணிட்டு பேசிட்டு வ ர்லா அவ்ளோதா எனக் பண்ணலா
ஆம்மா அட்த்து எங்கயோ இனி என்னைக்காது மீட் பண்ணா அப்டி ஆமா நீங்க சொல்றது கரெக்ட் டு இனி அப்டித்தா பண்ண முடியு முன்னாடி உள்ள மெமரீஸ் ப்ப இங்க இப்டி பண்ணோ அங்க அப்டி பண்ணோ இங்க இவ என்ன இடி வெளாண்டு இது பண்ணோ அப்டி எல்லா சொல்லி பேசுங்க
கண்டிப்பாங்க எப்டி சொல்றது நம்ம வந்து நெனக்கிறோம் மீட் பண்ணனுனு நென ப்போ பட் அவுங்களுக்கு வந்து காலேஜ் போறது ஃபேமிலி அப்டி இப்டின் பிஸி ஆயிட்வாங்க நமக்கு வந்து காலேஜ் போறது ஃபேமிலினு பிஸி ஆயிடுவோ நெனச்சா கூட பாக்க முடியாது பட் இ ப்ப இருக்க ஜென்ரேஷன் பா ரவால்லங்க நீங்கல்லா லக்கு தா நானுமே சொல்வே ஏ அப்டின்னா பாத்தீங்ன்னா உங்க கிட்ட ஃபோனுருக்கு உங்களால வந்து பேச முடில இப்ப மீட் பண்ண முடில அப்டின்னாலுமே கண்டிப்பா நீங்க ஃபோன்ல கான்டாக் ட் பண்ணிக்கலா வீடியோ கால் பண்லா பேசலா நாங்க படிச்ச டைமிங்ல வந்து ஒரு ஃபோர் ஃபை இயர்ஸ் பிஃபோர்லா வந்து காலேஜ்ல வந்து ஸ்கூல்லயு சரி ஃபோன்லா அந்த அளவுக்கு அலோடு இல்ல நம்மளு அந்த அளவுக் கான்டேக் பண்ணி பேசிக்க மாட்டோ இப்ப நீங்கலா பரவாலங்க ஃப்ரெண்டா இருந்தாலுமே கண்டிப்பா க்ளோஸ்டா இருக்கலா ஏன்னா ஃபோன் இருக்கு யூஸ் பண்ணிக்லா கான்டாக்ட் பண்ணிக்லாம்
ஆ ஆம்மாமா ஃபேக்ட்டு தாங்க நீங்க சொல்றது ஆனாலு இப்ப எங்கள விட இப்ப ஒரு ஜென்ரேஷன் இருக்காங்க பாத்தீங்ளா அவுங்கள்லா ஆ அவங்கல்லா ஸ்கூல் டேஸ்லயே ஒரே ஃபோனு இன்ஸ்டா எல்லா
ஆமா ஸ்கூல் படிக்கும் போதே ஃபோனு தானுங்க எப்டி சொல்றது காலேஜே அவுங்க ஃபோனு ஸ்கூல்ல அந்த கோவிட் வந்ததுக்கு அப்பறம் படிக்கிறது எல்லாமே ஃபோன் தான அதனால இப்ப எல்லாமே மாறி போச்சுங்க ஃபோனு ஃபோனு ஃபோன் இல்லாத உலகமே இல்லாத் மார்ருக்கு கொஸ்டின் பேப்பர் வேண்னாலு ஃபோன் வேணு ஜெமினி வேணு எல்லாமே வேணு ஃபோன் இல்லாம உலகமே இல்லாத மாரி இருக்கு இப்பலா ஏங்க நம்ளாலே இப்டி தாங்க
ஆம்மா கரெக்ட்டு தான் நீ சொல்றது நம்மளால இருக்க முடியாது நமக்காலு இங்கயே சிக் ஸ்கூல் படிக்கிற புள்ளயே இன்ஸ்டா ஐ டி கேக் குதேண்டு என்னடா ஆ ஒன்ட இருக்கா நா உ நீ நீ நானு சிக்ஸ்த் ஃபிஃப் ஓனா என்னன்னே தெரியாதுடா நீங்க ஐ டி குடுங்கக்கா அப்டின்றான்டி செல்லாவே நானா ஆ னு ஆச்சரியமா பாக்குறே
ஆமா கரெக்ட்டு தா அவுங்க வந்து ஃபோட்டோ போடுவாங்க வீடியோ போடுவாங்க டான்ஸ் அடிட்டு வெப்பாங்க இன்ஸ் டால அதெல்லா நம்ம பாக்கணு லைக் போடணுனு வாங்க நமக்கெல்லா அதெல்லா என்னான்னே தெரியாது டான்ஸ் கூட நம்ம வெளியே போய் ஆடி இருப்போமான்லா தெரியாது அந்த அளவுக்கு இப்ப இருக்க பசங்களா வந்து ரொம்ப எப்டி சொல்ற அட்வான்ஸ்டா இருக்காங்க நம்ம லை ஃப் நாங்க என்ஜாய் பண்ணனு அப்டின்னு சொல்லிட்டு என்ன
பிடிக்குமா
டான்ஸ் புடிக்குங்க அந்த கொஞ்ச ஆடுவே ரொம்பெல்லா ஆட தெரியாது இப்ப எங்க அண்ணாக்கு ரீசண்டா வந்து கல்யாண நடந்துச்சு அதுல வந்து நா டான்ஸ் வந்து பண்ணிருந்தே லெஹங்கா போட்ருந்தே ஃபஸ்ட் டைம் லெஹங்கா போட்ருந்தே கொஞ்சொ ஃபார்மலா போடுவோல அந்த மாரி போட்டு அ எல்லாருமே வந்து நல்லா இருக்கு நல்லா டான்ஸ் பண்ண அப்டின் சொல்லிட்டு சொன்னாங்க அந்த டைம்ல இருந்து இன்னி கூட எ ஸ்கூல் ஃப்ரெண்டு தாங்க எ கூட டான்ஸ் ஆடுனா எல்லாருமே பாத்துட்டு ஆச்சரியப்பட்டாங்க என்ன அப்டின்னா எல்லாருமே வந்து ஃப்ரெண்ட்ஸ்லா இந்த அளவுக்கு சப்போட்டிவா கூட இருப்பாங்களான்னு தெரியாது உ கூட இருந்தவ உ கூட மட்டுதா இருந்தா உ ஃப்ரெண்டு யார் கூடயு நீ அந்த அளவுக்கு பேசல அவ உ கூட அந்த அளவுக்கு சப்போட்டிவா இருந்தா பாத்ததுக்கு வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு உங்க ரெண்டு பேரையு அப்டின் சொல்லிட்டு எங்க ரெண்டுபேர நெறைய பேர் கண்ணு வெச்சிட்டு போயிட்டாங்கங்க
ஐயய்யோ
ஆச்சு அந்த மாரி தா போச்சு நல்லா இருந்துச்சு அதே மாரி அண்ணாவோட சைட்லயுமே அண்ணாவோட ஃப்ரெண்டஸ் எல்லாருமே அவனுக்கு சப் போட்டிவா அந்த எடத்துல எல்லாருமே இருந்தாங்க எனக்கு ஒரு ஃப்ரெண்டு மட்டு தா இருந்தாங்க ஏன்னா நம்ம கேர்ள்ல சோ எல்லாருமே மேரேஜ் ஆயிட்டு எல்லாருமே பிஸி ஆயிட்டாங்க எ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே எ கூட இவ மட்டுதா வ அ மேரேஜ் ஆவாம இருந்தா அதனால பக்கத்லே வேர இருந்தா கொஞ்ச நியர்பையா சோ வந்து எ கூட டான்ஸ்ல்லா கத்துக்கிட்டு அண்ணா கல்யாணத்துக்கு டான்ஸ்ல்லா ஆடிட்டு அப்புறோ கோ கல்யாணல்லா பாத்து முடிச்சிட்டு அதுக்கப்புறமா எ கெளம்பி போனா
ஓ சச் கிரேடுங்க
ஆமா உண்மையிலே அவங்க தா எனக்கு ரொம்ப புடிக்கு எப்டி சொ எனக்கு எதனா ஒரு ஹெல்புனா கண்டிப்பா அவ செய்வா ஏன்னா நா வந்து ஒர்க் போல நா படிச்சுட் தான இருக்கே ஆ ட்ரை பண்ணிட்டு அவ வந்து வொர்க் போவா சோ எனக்கு எதனா வேணுனா அவ கண்டிப்பா செய்வா பட் நா ரிட்டன் அது குடுத் துருவே அமௌன்ட் எதுவா இருந்தாலு ஆ ஃப்ரெண்ட்ஸா இருந்தாலுமே அவங் உங்களுக்கு ஒரு நீட் இருக்குல அதனால வந்து என்ன அமௌண்ட்
ஆமா நம்மளால அவங்களுக்கு எதுவு டிஸ்டர்ப் ஆயிர கூடாது
ஒரு சிலது வந்து தவிர்க்க முடியாது சாப்பாடு வாங்கி தரது அந்த மாரி இதுல்லா நம்ம அமௌண்ட் பே பண்ண முடியாது மத்தது எதனா வாங்கி குத்தாலோ வேற எதனா எதுனா பண்ணாலோ கண்டிப்பா நா அத ரிட்டன் போட்ருவே எனா அவங்களுக்கு செலவு இரு க்கு நமக்கு செலவு இருக்குல்ல அதனால குடுத்துருவே டிராவல்லா கொஞ்சோ போவோம் வா ட்ரிப்புல்லா போயிருக்கே அவ கூட வால்பாறை டரிப்ல்லா நாங்க போயிட்டு வந்தோ நல்லா இருந்ததுங்க வால்பாறை
ஓ அது எங்க இருக்கு
கேரளா கிட்ட இருக்குங்க சைட்ல
எங்க
ஆ கேரளா சைட் தா அந்த டீ ஷாப்லா டீ இதுல்லா பண்ணுவாங்கல்ல
ஆ எனக்கு ஆக்சுவலி கேரளா ரொம்ப தெரியாது நா கன்னியாகுமரி
இல்ல அது வந்து வால்பாறைன்றது வந்து அந்த ஊட்டி கொடைக்கானல் அந்த மாரி ஒரு பிளேஸ் இதுதா
அப்ப சூப்பரா என்ஜாய் பண்ணிர்ப்பீங்கள்ள
ரொம்ப என்ஜாய் பண்ணோங்க ஆக்சுவலா நாங்க வந்து கார் எடுத்துட் போனோ கார் என்ன ஆச்சு அப்டின்னா ஃப்ரண்ட்ல இருக்க ரெண்டு ஆ லைட் செட்டிங் இருக்கும் பாத்தீங்களா அதுல ஒரு லைட் தா எரிஞ்சுது ஆப்போசிட்ல வரவங்களுக் கே லைட் வந்து தெரியாது சோ நாங்க என்ன பண்ணோ அப்படின்னா ரொம்ப பயந்துட்டோ அதுக்கப் ப்றோ என்ன பண்ணோ அப்டினா ஆப்போசிட்ல வரவங்களுக்கு நாங்க இருக்கோன் தெரியறதுக்காக ஃபுல் சவுண்டுங்க ஃபுல் சவுண்டு வச்சுட்டு வரவங்ளுக்கு அப்படிதா நாங்க இருக்கோன்றதே தெரிஞ்சுது செம சூப்பரா இருந்துச்சுஙாக புரில்ல
புரியல ஃபுல் சவுண்டுன்னா
சவுன்டுனா பாட்டு வச்சுட்டு வந்தோ கார்ல நம்ம பாட்டு வைப்போல ஃபுல் சவுண்டு ஆப்போசிட்ல வந்து கும் அப்படின் சொல்லிட்டு
ரா லைட்டு ஃபுல்லாவே ஆஃப் ஆயிட்ச்சா
ஆ லைட் ஒரே ஒரு லைட் மட் தா எரிஞ்சது பெரிய பெருசா ஒரு ரெண்டு லைட் இருக்கு அதுதா ஆப்போசிட்ல இருக்றவங்களுக்கு வந்து நமக்கு அது வந்து ஆ நம்ப வரோன்றத அது அவங்களுக்கு தெரிய வரு
ஆமா இப்ப ஒரு லைட் இருந்துச்சுன்னா அவங்க பைக்குன்னு நெனச்சுக்குவாங்க தானே
ஒன்னுதா இருந்ததா அதனால இன்னொன்னு ஒன்னுக்கு நம்ம என்ன பண்ணனு ஒன்னு நம்ம சவுண்ட் கொடுக் அத பாட்டா வச்சு நம்ம சவுண்ட்
நீங்க ரெண்டு வேர் மட்டுந்தா போனீங்ளா
இல்ல ஒரு நால் பேர் போணு ஃப்ரெண்ட்ஸ் கூட
நாலு வேரு கேர்ள்ஸா
ஆ இல்ல ஒருந்தவங்க ரெண்டு பேர் ட்ரை பண்றவங்க கேள்ஸ் இருக்காங்க பாய்ஸ் வந்தாங்க ரெண்டு பாய்ஸ் வந்தாங்க மூனு கேர்ள்ஸ் போணோ அதனால போயிட்டு என்ஜாய் பண்ணிட்டு வந்தோங்க சூப்பரா இருந்துச்சு ட்ரிப் எல்லா வந்து எப்படின்னா இந்த ஊட்டி கொடைக்கானல் மாரி வளை வளைவா போகுல்ல வளை வளைவா போச்சு அதே மாரி வந்து அந்த கிளைமேட் அந்த கிளவுடிலா வந்து அப்டி மேலோட்டமா இருக்குல்ல பனி பெய்றது எல்லா அத செம ஃபன்னா செம சூப்பரா இருந்துச்சுங்க லைஃப்லே மறக்க முடியாத ஒரு ட்ரிப்பு
ஆ கிரேட்
ஆமா
நீ இப்டி சொல்லும் போது ஓ நம்மளு இப்டி போவோல்ல அப்டின்னு யோசி
ஆமா கார்லே ஆக்சுவலா என்ன பண்ணோ அப்டின்னா மூணு பேரு பின்னாடி உக்காந்துட்டாங்க ரெண்டு பேத்து பின்னாடி உக்காந்தாங்க நா உக்கார்ல ஏனா அவங்க கொஞ்சோ வந்து கப்புல்ஸா உக்காந்தாங்க சோ நம்ம டிஸ்டப் பண்ண கூடாது அப்படின் சொல்லிட்டு நா வந்து எ ஃப்ரெண்டு ப்ரண்ட்ல உட்கார்ந்து இருந்தாலா ஃப்ரன்ட்ல உக்காந்துட்டு இருந்தா நானு கொஞ்சோ ஒட்டினு னு அதனால என்ன பண்ணோ ஒரு சீட்லயே ரெண்டு பேர் உக்காந்துட்டோங்க அந்த பிரேக் போடுவாங்க பாருங்க அந்த பிரேக் போடுற இடத்துக் போய் உக்காந்துட்டோ கேட்டா ஏன் அவ அவ ஃப்ரெண்டே ஒருத்தவங்க ட்ரை பண்றதுக்கு என்ன ஓட்ட விட் றீங்களா நிம்மதியா ஏ இப்டி லேட்டா பண்றிங் அப்டின் இல்லடா அவங்க ரெண்டு பேரு ஜாலியா இருப்பாங்க நம்ம எதுக்கு டிஸ்டப் பண்ணு அப்டின்ட்டு அவங்களு வந்து புரிஞ்சிகிட்டாங்க அவங்களு எங்க கூடயே என்ஜாய் பண்ணாங்க டிரைவரு ஃப்ரெண்டு எங்க கூட என்ஜாய் பண்ணாங்க அவங்க ரெண்டு பேர் கொஞ்ச வா அவங்க ரெண்டு பேரு தனியா கொஞ்ச என்ஜாய் பண்ணாங்க அதுக்கப்புற எங்க கூடயு இருந்தாங்க செம சூப்பரா போச்சிங்க நல்லாருந்தது வாழ்க்கையிலயே மறக்க முடிஞ்ச ஏன்னா எப்பவுமே ஃபேமிலி கூடயு போவந்தா ஃபேமிலி கூட போனா கொஞ்ச ஸ்ரிக்ட் அண்ட் ரூல்ஸ் எல்லா இருக்கு நம்ம ஃபிரெண்ட் கூட போனோ அப்டின்னா நம்ம எதுவு பண்ண மாட்டோ சேட்டைகள்லா ரொம்ப இருந்தாலு ஃபிரெண்ஸ் கூட போறது ஒரு தனி வைபு
ஆமா கரெக்ட்டுதா என்னதா ஃபேமிலி கூட போனாலு ஃப்ரெண்ட்ஸ் மாரி ஃபேமிலி வரமாட்டாங்க ஃபேமிலி மாரி ஃப்ரெண்ஸ் வர மாட்டாங்க கரெக்டா
டான்ஸ் ஆடலா‌ பாட்டு பாடலா கலாய்க்கலா எல்லாமே பண்லா ஆ ஃபை ஃபே ஃபேமிலியோட போணோனு வெச்சுக்கோங்களே டான்ஸ் ஆடாத வாய் ஆடாத இப்பிடி பண்ணாத இப்பிடி உக்காரு கால் மேல கால் போடாத ஓ மை காட் முடியாதுங்க உண்மையிலே அச்சோ அச்சோ பெரியவங்க இருந்தா கால் மேல கால் போடக்கூடாது சொல்வாங்க அது நம்ம வந்து மரியாத குடுக்க கூடாதுன்னு நெனைக்கிலங்க அது பழகிட்ட மாரி இருக்கில்லிங் அது நம்மளுக்கு பழகிட்ட மாரி இருக்குங்க எனக்கு ஒரு சில எடத்துல போனன்னா கால அப்படியே முறுக்கிக்குவ நானு கால் மேல கால்லா போட மாட்ட காலோட காலா அப்டியே முறுக்கிக்கிவே அது எனக்கு பழகிடுச்சு எங்க அம்மா கேட்டா இது மரியாதையா என்ன மரியாத குடுக்குற நீனு எல்லாருக்குமே அப்டின்ட்டு ஒரு லெசன் ஆரம்பிச்சிருவாங்க எம்மா நா உக்காரவே இல்ல உ பக்கத்துல விட்ருமா அப்டின்ட்டு நா வெளிய எந்திருச்சு ஓடிடுவ சாரீ கட்னா பொண்ணு மாரியே நடக்கணுன்னுவாங்க எல்லா வேலையு எதன்னா ஒண்ணு சொல்லிட்டே இருப்பாங்க அதனாலயே வந்து அம்மா அப்பா கூட போணுமா நா வர்ல அப்டின்றுவ ஒரு சில நேர
எனக் கிங்க வீட்ல வந்து அப்டி கொஞ்சோ ஃப்ரீ எங்க வீட்ல எங்க அம்மாலா ரொம்பவே ரொம்பவே லிபரல் அதனால எனக்கு ரொம்ப பிரச்சன ஆனாலு ஃப்ரண்ட்ஸ் கூட போம்போது வேற ஒரு வைப் வருல்ல
ஆமா எங்க மம்மி திட்டு வாங்கங்க உக்காந்தோ அப்டின்னா ப த்து பேர் எதுர்ல உக்காந்தனா கால் மேல கால் போடக்கூடாதுனு வாங்க அவங்க உன்ன விட பெரியவங் க அவங்க எப்படி உக்காந்துட்டு இருக்காங்க நீ எப்படி உக்காந்துட்டு இருக்க அப்படின்வாங்க.
எனக்கு மம்மி திட்டம் மம்மிய பொறுத்தவரை எல்லாரு திட்டுவாங்க நா எல்லார்ட்டயு திட்டு வாங்வே எனக்கு வேலையே அதுதாங்க எல்லா எனக்கு நா யோசிச்சிப்ப எனக்கு இவங்க அம்மாவ இவங்க அம்மா என்னம்மா எல்லாரு இப்டி திட் றாங்க என்னைய உடனே எல்லாரு ஒரு உரிமையிலதா திட்டுவாங்க நீ இப்பிடி எல்லா நெனைக்காத அப்டி நெனைக்காதன்னு இவங்க வந்து அட்வைஸ் பண்ணுவாங்க நீங்க மட்டு ஏமா இப்டி இருக்கிங்க அப்டின்னுவ
கரெக்ட்டுதா அதே மாரி வந்து ட்ரெஸ் எல்லா போட்டுட்டு போனோ அப்டின்னா பொட்ட பொண்ணு மாரி அடக்க ஒடுக்கமா நடந்து போ அப்டின்வாங்க ட்டா இருக்குங்க தாவணி எல்லா போட்டா அத தூக்கிக்கிட்டு நடப்பே ரெண்டு கைய புடிச்சிட்டு அதுக்கே எங்க அம்மா சொல்வாங்க ரீல்ஸ்லல்லா காட்றாங்க பாரு இப்டி தூக்கி வெச்சுட் டான்ஸ் ஆட றம் மேரி அந்த மேரி ஆடிட் போறடிகம் டின்னுவாக மா வெயிட்டா இருக்குமா என்னாலத் தூக்க முடிலமா அப்டின்னனா அதுக்கு சிரிப்பாங்க உன்னலா கல்யாணப் பண்ணிகிட்டு என்னாத்தப் பண்ண போறாங்கனு தெரில அப் டின் கலாய்ப்பாங்க என்னையேத் திருப்பி எங்க அண்ணவோட ஃபிரண்ட்ஸோ ஃபேம்லி மெம்பர்ஸ்லா யார்னாப் பாத்துட் டாங்க வெச்சுகொங்க இன்னாமா பண்ற நடக்கிறியா இல்லப் பெருக்குறியாமா அப்டின்வாரு அண்ணா நாதா தூக்கிட் நடக்கரன் தெரிதுல எதுக்கு என்ன கலாய்க்கிறீங்க போங்க அப்டின்ருவே நானு அவுங்களே சுத்திட்டு அமைதியாப் போய்டுவாங்க
அ நல்லா ஜாலியாதா இருக்கீங்க
ஆமாங்க இருக்க வரைக்கு இருக்கோ ஆனா அதுக்கப்றோ என்ன நடக்கன் தெர்ல இருக்க வரைக்கு ஜாலியா இருப்போமே ஃபீல் பண்வே அதெல்லா வந்து எனக்குள்ளயே வெச்சுப்பே வெளிய மோஸ்டா காமிக்க மாட்
சேம் நானு இப்டுதாங்க
மா நா ஃபீல் பண்ண ஆரமிச்சன்னா அம்மா அப்பா ரொம்ப டல்லாயிடுவாங்க என்ன இவே ரொம்ப டல்லார் காக சண்டப் போட்றா அப்டி இப்டின்வாங்க அவுங்ளுக்காக அவுங்கதான் அவுங்க நமக்காக வாழறாங்க அப்ப நமக்காக அ நம்ப அவுங்குளுக்காக வாழணுல்ல நம்ப வந்து எப்ப பாத்தாலு சண்டட் போட்டுட்டு முட் ட்டிக்ட்டே இருந்தா அவுங்ளுக்கு ஒரு வயிசாயிடுச்சு அவுங்களால நம்பதா நல்லாப் பாத்துகுணு நம்ளால எதுமே செய்ய முன்னாலு சந்தோஷயெத்யாவது குடுக்குணு வெளையாட்டுத்தனமா இருந்தா அவுங்ளு ஜாலியா இருப்பாங்கள அப் டின்ற ஒரு மைன் செட்ல நா எப்பே ஜாலியா
ஆம கரட்டுதா
ம் நீங்க அது மார்டா இருப்பீங்ளா
சேம் சேம் நோ சேஞ்சஸ்
அ அ செரி செரி அப்டிதா ஓகேதா அப்டினா ஒன்னு நல்லா இருக்குங்க இல்லனா சிடு சிடுனு இந்துகிட்டு அப்டி இப்டினு இந்தா வீடு வந்த நல்லாவே இருக்காது வீடு வீடு மாரியே இருக்காது அனால நா எப்பவும் போல ஜாலியா இருப்பே நானு
ஓ
செரிங்க உங்ககிட்ட பேச்னது ரொம்ப ஹேப்பி ஆ நன் நெக்ஸ்ட் டைம் பேச்லா நன்றி
ஆ ஓகே பாய்
பாய்
ம்